அ சொல்லுங்க
ம் இன்னப் பண்றீங்க
சும்மாதா இருக்கே ம் சாப்ட்ட நீங்க
அ சாப்ட்ட அப்பறோ எங்க வேலைக் போய்ட்டுருந்தீங்ளா இல்ல வீட்லதா இருங்கிறீங்ளா
இல்ல இல்ல காலேஜ் படிக்கிற
காலேஜ்ஜு படிக்கிறியா
ம் ம்
அப்பறோ காலேஜ்ல எப்டி இருக்கு
நல்லாதா இருக்கு
அ சொல்லு எதனா
நீங்க என்ன பண்றீங்க
நா வீட்லே ஹவுஸ் ஒய்ஃப்
அப்டியா
ம்
ஒர்க் ஏதாச்சு பண் ஒர்க்லா இல்ல
ம் ம் வீட்ல தா வீட்டு வேலதா ருக்கு
ம் ம் ம் என்ன படிச்சீங்க
நானா பத்தாவ்து வரைக்குந்தாப்பா படிச்சிருக்கே படிக்கில ம் எ பொண்ணு இருக்குறா படிக்க வெக்ணு அவ்ளோதா
ம் ம் பொண்ணு என்ன பண்றாங்க
பொண்ணு படிக்கிறா செவன்த்து
அப்டியா
அ பெரிய பொண்ணு
ம் ம் ம் ஆ நல்லா பத்ரமா வளங்க
எந்த ஊரு
அது சென்னை
சென்னை தானா அப்ப பரவால் எங்க நாங்களு சென்னை தா
எங்க
அ நாங்களு சென்னை தா சென்னைனா என்னாது ஹலோ
ஆ சொல்லுங்க
ஆ சொல்லு நீ காலேஜ. பத்தி சொல்லுப்பா எதுனா ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ சொல்லுப்பா பேசுறது கேக்குதா
கேக்குது உங்களுக்கு கேக்குதா
என்னா சாப்ட்ட மத்தியானம் ஆ கேக்குது ஏதோ எனக் ஃபோன்லயாது ஃபோன் சத்தமா கேக்குற மாறி இருக்கு எனக்கு ஹலோ
ஆ எனக்கு நல்லாதா கேக்குது சொல்லுங்க
ஹலோ
ஹலோ கேக்குதா
அல்ல மதியோ என்னா சாப்ட்டப்பா
மதியானம் நூல்
ஹலோ மதியோ என்ன சாப்ட்டேன்னு கேட்டே
நூடுல்ஸ் நூடுல்ஸ்
கேன்டின்லியா வீட்லீயா இல்ல கேன்டீன்ல்லையா வீட்லயா
கேன்டீன்
அப்டியா என் அம்மா செய்யமாட்டாங்ளா
வெளில சாப்ட்டே அம்மா வேற செஞ்சு வச்சாங்க வீட்ல இருந்து எதோ சாப்
எங்க அம்மான்னா அப்டிதா எங்க அண்ணன் பொண்ணும் காலேஜ் தா படிக்கிறா அவ போம்போதும் அப்டிதா காசு மட்டு வாங்கிட்டு போயிடுவா அங்கயே நா சாப்ட்டுக் குறே அப்டின்ன எங்க அண்ண பொண்ணு விட்டு விட்டு கேக்குதா இப்போ இப்போ
கேக்குது கேக்குது ஆ கேக்குது
எங்க அண்ண பொண்ணு காலேஜிக்கு போம்போது வீட்ல சாப்ட மாட்டா கேன்டீன்லதா சாப்ட்டுப்பேம்பா அத்தா கேட்டே நாங்க செஞ்சு வச்சா கூட எடுத்துட்டு போனா கூட வேணா அப்டின்ட்டு போயிடுவா
நீங்க நல்லா செய்யமாட்டிங்க அதனால வெஸ்
அப்படியெல்லா இல்ல ஐய்யய்யோ நல்லா செய்வோ நாங்க செய்ய எல்லா மாட்டோ இல்ல நல்லா பிரியாணி சிக்கன் மட்டன்
டெய்லியா
ஆ டெய்லி எல்லா இல்ல நேத்துகூட பாரு சிக்கன் மட்டன் செஞ்சோ
இல்ல சண்டேநால லாரு வீட்லயு அதா செய்வாங்க
எல்லாரு தெ உங்க வீட்ல
நாங்க கூட மட்டன் கொழம்பு சிக்கன் கொழம்பு
சிக்கன் கொழம்பு மட்டன் கொழம்பா நம்பற மாரி சொல்ல
ம் உண்மயாதா நேத்து கோயிலுக்கு போனோல அதனால அப்டியே அங்கயே செஞ்சு நல்லா சாப்புட்டு
சாப்புட்டு அ அத இல்ல நாங்க என்ன பண்ணுவோ தெரியுமா சிக்கன் தொக்கு பண்ணி ட்டு மட்டன் கொழம்பு வெப்போ இல்ல மட்டன் தொக்கு பண்ணிட்டு கொழம்பு ரசோ அந்த மாரி எதனா வெப்போ ரெண்டு கொழம்பா செய்ய மாட்டோ அதுக்கு தா கேட்ட கோயில்ல கடா வெட்டன அப்டி சொல்லுவாங்களா அந்த மாரியா அந்த மாரி கோவில்க்காப்போனீங்க
இல்ல மேல் மருவத்தூர் போனோ
அப்டியா சேர் அங்கயே சாமி கிட்டேயே சாப்பாடு செஞ்சு சாப்ட்டு வருவீங்ளா
ம் அதா அண்ணி ஃபேமிலியா போனு எல்லாரு
ஆ சேரி வேற ஆரு ஃபேமிலி வேன் புடிச்சு போனீங்ளா ஜாலியா இருந்ததா கூட பொறந்தவங்க எத்தன பேரு உங்க கூட பொறந்தவங்க எத்தன பேரு
நா ஒருத்தந்தா எங்க அம்மா கூட பொறந்தவங்க ஆறு பேரு
அப்டிய சரி அப்போ அவங்கோகிட்ட எல்லா அ அண்ணன் அப்டி தங்க சி அப்டில்லா சொந்தோ இருக்குல்ல ஜாலியா பேசுவியா
ம் எல்லாரு கைலயு
இல்ல நல்லா ஜாலியா பேசுவியா
எல்லாரயு
ஆம்பள பசங்க ஒண்ண ஒன்னு பேசவே மாட்டாங்க எல்லா அனுபோவ சாலி சொல்ற நானு எங்க அண்ண பைய பே பேசவே மாட்ட மா வருபுருத்தி பேச னா கூட அப்டியே ஆபிஸ் போயிட்டு வந்து அப்டியே ரூம்லயே இருந்துருவா நாங்களா கூப்டுவே என்னப்பா பேச மாட்ற நா அத்தைங்க கிட்ட அத்த பசங்கெள்ளா எங்க பஸ் பசங்கெல்லா போனா அவன வருபுறுத்தி வருபுறுத்தி பேசுவாங்க அவ பேச மாட்டா ம் அப்டின்னு சைலன்ட் இரு
அப்டியா
அப்டிதா போயிருவா ஆமா போவா படிக்கும்போதே அவ அப்டிதா காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அப்ப கூட அவனுக் கொஞ்சப் சின்னதா இருக்கும்போது கொஞ்சோ நல்லா பேச ட்டு ஜாலியா இருப்பா கொஞ்சோ காலேஜ் எல்லா படிக்கும்போது அப்டியே சைலன்ட்டா ஆயிட்டா காலேஜ் படிக்கும் போதல்லா அப்பறோ வேலைக்கு போக ஆரம்பிச்சா இன்னு ரொம்ப சைலண்ட்டா ஆயிட்டா அப்டி நாங்க உக்காந் இல்லனா ரூம்க்கு வருவா அவன் பாட்டுகு ரூம சாத்திட்டு ரூம்லயே நாங்களதா அந்த சின்ன பைய நெனப்புலே என்னப்பா வரவே மாட்ற பேசவே மாட்றன்னு கூப்ட்டா ஆ அப்டியே தலய ஆட்டுவா
ம்
நம்பெல்லா பெரிய பசங்கன் நெனைக்க மாட்டோ புரில ஜாலியா இருப்பல்ல
அப்டிலா இல்ல பேசுரியா ஜாலியா பேச அவ்ளதா
இல்லன்னா இல்ல ஆ அப்டித்தா இருக்கனு வருத்தப்படுற மாரி பேசாம எல்லா இருக்க பேசுறதுல என்ன கொறஞ்சிற போறோ இல்லே
ம் ம் ம்
ஏத்துகு ஊ ஊன்ற நீ ஏதாவது பேசு எங்க போற வீட்லதா இருகியா வெளியே போறியா
வெளியேதா இருக்க
இத நடத்தி வெளிய இருக்கியா பேசு ஏதாவது சொல்லு நீ எப்டி வெளாட போய்டுவியா இல்ல படிப்பியா வந்தோனே
வந்து நால்லா படிக்கிற சீனேல்ல
அச்சச்சோ அப்டியா பருவால்ல வந்தவோனே இன்ன ரொம்ப விளாட பிடிக்கு
வந்தோனே சாப்டு அப்டே ப படுத்துட்டு சும்மா ஏதாச்சி யூடியூப் பாத்துட்டு அதுக்கு அம்மலா அதே டைம் ஆயிடு
ஆ அப்பற
ஆ நம்ளுக்
மறுபடியு அப்ப டைம் பாஸ்க்கு போறியா காலேஜிக்கு
இல்ல இல்ல நம்ம எல்லாத்துலயு கரெக்டா பாசேலா ஆயிடுவோ அதெல்லா பிரச்சன இல்ல
அ
அது எப்டி சொல்றது டெய்லி எல்லா படிக மாட்ட படிக்கிற
அந்த நேரத்துல படிச்சிருவே பரவாயில்ல என்னத்துக்கு படிக்கிற அலோ இன்னாத்துக்கு இன்னாத்துக்கு படிக்கிற இன்னா பி காமா
ம் ம் ஆமா
இன்ன வேலைக்கி போலான்னு ஐடியா
அது எப்டி சொல்றது பிசினஸ் பண்ணுதா ஐடியா
எ
அதே பாக்கலா
ம் பார்ட்டைமா எதும் இல்ல எதுனா வெ வீட்ல இருக்கு போது எதுனா வேலைக்கி கிலைக்கு போவியா பார்ட்டைம் அந்த மாரி
அதெல்லா சும்மா எப்பனா வீட்டு எல்லா காசு செல்லா கேக்க மாட்டே
ஆ ஆ
எதனா கேட்ரிங் அந்த மாரி போவே
ஆ சரி பரவா இல்ல
ம் நம்ம எத எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோ இது யார்கிட்டயு
ஆ அதுதா நல்ல இப்பயே அப்டிதா இருக்கணு பொருப்பா சினிமாக்கெல்லா போவியா
அந்த பட எல்லா பாத்தா கொஞ்ச எமோஷ்னலா வந்து அழிதுருவே அதனால போமாட்ட
அப்டியா என் நானு அப்டிதா அழுவற சீன் வந்தா ரொம்ப துக்கமா இருந்தா அழுதுருவே மனசெல்லா நாடக பாத்தாலே அழுதுருவே இந்த மாரி சீன் வந்தாவே அப்டியே அய்யயோ அழுதுட்டா தொடைக்க வேண்டிதா அப்டி என்னா பாத்துட்டே நா அப்றோ கொஞ்ச நேர கழிச்சி ஐயோ இதெல்லா நடிப்புதானே நெனப்பே இருந்தாலு அந்த டைம்ல என்ன பண்றது அந்த மாரி மனசு தாங்காது
ம் ம் ம் நம்ளுக்கு அதனால அந்த அந்த இதுனால பாத்த படமேதா ரிட்டன் பாப்பே இப்பெல்லா பாக்க மாட்டே
அப்டியா சேர் நெட்டு நெட்ல பாப்பெல்ல நாங்க சினிமாக்கு போ மாட்டோ டி விலே தா பாப்போமே
ஆ டவுன்லோட் பண்ணி மொபைல்லே பாத்துருவ
ஆ சேர் சேர் கரெட்
இல்லன்னா டவுன்லோட் பண்ணி லேப்டாப்ல ஏத்தி அதுல வெச்சி பாப்பே
ஆ நெறைய ஃப்ரெண்டுங்களா இல்ல ந புரில சொல்லு நா எத்தன நெறைய ஃப்ரெண்டுங்க இருப்பாங் ங்ளா ஒனக்கு நீதானா ஃப்ரெண்டுலா ரொம்ப புடிக்கு அப்டின் கேட்ட
ப்ரண்ட்ஸ்லா எங்க ஊரு ஃபுல்லா ப்ரண்ட்ஸ்ஸு தா
ஆ சேரி
நல்லா நல்லாருக்காங்க ஃப்ரண்ட்ஸுலா காலேஜிலா அந்த அளவுக்கெடையாது பொண்ணுங்கிட்டயு பேச மாட்டே
அப்டியா
ஏ பாட்னரு ஏ பாட்னர் ப்ரோவு வந்தா
அவ்ளதா படிக்கிற நேரத்துலப் படி அப்றமா எல்லா தேடி வரு உன்னே
ஆமா அப்டி வர வைக்கனு தேடிலா வராது
அப்டியா ஆ சேர் அப்டிதா இருக்குனு எதுனா ஒரு இதுவா இருக்க
நம்ளா தேடி போ கூடாது வா அ
ம்
அது தா அட்ராக்ட் ஆயிட்டு வர்னு
ஏ அப்டியெல்லா நெனப்பு இருக்கா ஓகே ஓகே
சிஸ் அப்றமா எப்டி
எப்டி நீதா சொல்லு எப்டின் நீ கேளு நா சொல்றே
ஒங்க வாழ்க்கலா எப்டி போது
ஏ வாழ்க்க எதோ போது எங்க காலைல எந்திரிச்சா வீட்ல சாப்பாடு செய்னு கொழம்பு செய்னு பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பனு இப்டிதா போது ஒரு நாள் லீவு ஆமா மறுபடியு ஒரு நாள் லீ வு ஆய்ச்சினா இருக்கிற துணி எல்லா தோச்சி வீட்ட க்ளீன் பண்ணி அப்டி செய்ய வேண்டிதா எங்க வீட்டுக்காரு வந்து ட்ரைவர் வெளியப் பொயிடுவாங்க அவுங்க வர நேரத்துல மறுபடியு துணி எல்லா தொய்க்குனு
பஸ்ட்டா
அ ஹலோ ஹலோ
ஹலோ பஸ்ஸா இல்ல லாரி ஓட்றாரா
லாரி ஹலோ ஃபோன் வந்து
பஸ்ஸு ஓட்றாரா லாரி ஓட்றாரா
லாரி ஓட்றாருப்பா எங்கனா சென்னை தா லோக்கல் ஓட்றாரு
அப்டியா
ஆமா கொஞ்ச தூரோ தா போவார் ஹார்பர்லர்ந்து அஹா இது கண்டைனர் வண்டி லோடு
அப்டியா சேரி சேரி சேரி
கண்டெயினர் தெரியுமா
ஆ
கண்டடெய்னர் வண்டி தெரியுமா
ஆ நாங்க அத பாத்ததே இல்லல்ல
லைனா நிக்குமே வண்டிங்க அங்கங் ங்க அது தா ஓட்டுறாரு அதுல ஏதோ ஒரு வண்டி
ம் சேரி ஓகே சேரி ரொம்ப நன்றி உங்க கிட்ட பேசன்து
ரொம்ப நன்றிப்பா ஆ